ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ மேடம் எப்டிருக்கீங்க நல்லாருக்கீ ங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
எல்லாரு நலம் நீங்க உங்க வீட்ல எப்ட் இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க பைய என்ன பண்றா ஓ சாப்டாச் நீங்க சாப்ட்டீங்ளா பையே வெளயாடிட்டுருக்கா சேரி சேரி நா சாப்டே பையே தூங்கலையா
இன்னு தூங்கல இனிமேல் தா தூங்குவாங்க
சேரி ஒங்க வீட்டு க்கார் வேலைக்கு போயிட்டாரா
ஆ அவரு வேலைக்கு பொயிட்டாரு ஒங்க வீட்ல
ஆ எங்க வீட்லயு வேலைக்கு பொய்ட்டாங்க
என்ன சமையல்
சமையல் முள்ளங்கி சாம்பாரும் வெண்டக்கா பொரியலா அங்க என்ன சமையல் இங்க தக்காளி சாப்பாடு பொரியல்
புதினா சட்டினி
புதினா சட்னி புதினா சட்னியா கொத்தமல்லி சட் னியா
கொத்தமல்லி புதினா ரெண்டு சேந்து சட்னி
சேர் சேர் அம்மா நல்லாருக்காங்களா சேரி ஒடம்பெல்லா பரவாலயா மாத்ர போட்டாங்களா மாத்ர போட்டாங்க ஒடம்பு பரவால நேத்துதா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தாங்க எல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க டேப்லெட் மட்டு குடுத்துருக்காங்க பையன ஸ்கூல்ல சேக்கலயா ஓஹ் நல்லா இருக்காங்க
அம்மாக் ப
அம்மாக் பரவாயில்லையா உம் பரவால பையன ஸ்கூல் சேக்கலையா எப்ப சேக்குறது டிசம்பர் மாசமா அதுக்கு முன்னாடி த்தனோட கொண்டு போய இல்லையா
ஆறு மாசம் போகட்டுனு போயிட்டாங்க அவங்க அப்பா
ஓஹோ சேரி சரி அவங்க வந்து கூப்பிட்டே இருப்பாங்களே கூப்பலையா நேத்து வந்து கூப்ட்டாங்க நாங்க இன்னு ஒரு ஆறு மாசம் போட்டுனு சொல்லிட்டோ சத்துமாவுலா கொடுக்குறா ங்களா
சத்துமாவுல்லா குடுக்றதுல்ல
ஏ ரெண்டு வயசு ரெண்டு வயசு வரைக்குதா சத்துமாவு முட்டையு தருவாங்க அதுக்கப்புறோ நம்ம சத்துணவுல கொண்டு போய் விட்ரணு ம் போய் வாங்கக் கூடாது அவ்ளதா ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆயச்சினா அவளோதா சரி சரி காலைல என்ன சாப் சாப்டிங்க இட்டலி ச நான் மாப்ள சம்பா அவுள்
மாப்ள சம்பா
அவல் அவல அத எப்படி செய்றது அத தா பேச சம்பா அவல் கடையில விிக்கும் அத வாங்கி மிக்சில லைட்டா பல்ஸ் மோட்ல அரைச்சு கொற கொறப்பா வச்சுக்கணும் அதுல தேங்கா பால் பிழிஞ்சு இந்த அவல அதுல போட் ஊற வச்சிறணு அது ஊறி நல்லா உப் திரும்பி வந்ததுக்கு அப்றோ தேங்காவ வந்து சொரவி போட்டு நாட்டு சக்கர போட் டு கலக்கி சாப்புட்ணும் அவ வேகவலா வேண்டா அவுல் ல மட் முடிச்சவ் வெள்ள அவுல் வேகவா வப்போம் இல்ல இல்ல ஆஹ் அந்த மாதிரி தி இது மாப்ள சம்பா அதுக்தா தேங்கா பால்ல ஊரவச் சா சாஃப்டாயிரும் அவுலாவும் போட்டு சாப்புட்லா பொடி பண்ணி போட்டு சாப்புட்லா பொடி பண்ணி போட்டு சாப்ட்டா அது எப்டி இருக் அது வந்து புட் டு மாத்ரி இருக்கு புட் டேஸ்ட்ல இருக்கு
சேரி சேரி
ம் சத்து மாவெல்லா குடுத்துட்டு உட் ருப்பியா பையன்க்கு கிறானா சேர் சேரி நீயும் மாமாலா குடிக்கிறது இல்லயா கிறது நா குடிச்சிக்குவன் மாமாக் குடுக்க அது கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் வெய்யில எடுத்து வெக்கெணும் இல்லாட்டி வண்டு வந்துறும் ஆஹ் இப்போ பாத்துட்தான் இருக்கேன் நல்லா இருக்கு து யூஸ் பண்ற டப்பால போட்டு மிச்ச இருக்கற்த தூ க்கி ஃப்ரிட்ஜிக்குள்ளயோ இல்ல வெயில்ல காய் கை போட்டு எடுக்லினாலு வண்டு வந்துரு அதெல்லாமே அரிசி ஐட்டம்ல்லா எடுக்குல்லதுல நல்லா வெயில் சுரில்னு அடிக்கும்போது நல்லா காய வச்சி எடுத்து வச்சி மேல ஒரு வெள்ள துணி போட்டு மூடி வச்சிரு அண்டா தட்ல போட்டு பறப் பி வச்சி மேலே லை லேசா இருக்க வேஸ்டி துணிய போட்டு சுத்தி வச்சிரு ம் ஏ இப்ப வெயில் அடிக்கலையா சரியான வெயில் அடிக்குது ம் ஆ மழையா இல்ல சொன்னா அவ்ளவா வரல லைட்டா தூரிச்சு அப்றோ நின்னுட்டு நீங் எங்க குளுந்த மாரியே தெர்லியே உப்பு சம்மாவேர் உப்பு சம்மாதார் காத்து வேணா நல்லா அடிக்கிது
காத்தடிக்குது வெயில் சுருக்குன்னு அடிக்காம இர்க்கு
ம் உங்கள்க்கு தெரியல ம் வெயில் அவ்ளோக்கா இங்க நல்லா வெயில் அடிக்கிது
என்னெங்கோ மேல வீடு இருக்குனால தெரியாத்
ம் ம்ம் நாத்தனார் பிள்ளைங்ளா ஸ்கூல்க்கு போய்ட்டாங்களா ஸ்கூல் துறந்துர்ச்சா
ஆ ஸ்கூல் தொரந்துட்டாங்க போய் ட்டாங்க
நான் எட்டான் தேதிக்கு மேலதா இல்லையா ஓ ஃபோர்த்து போய்ட்டாங்ளா
உஉ
செர் செ
அதனால அவங்களுக்கு நேத்தே ஓபன் நேத்து
ம் செர் அந்த அண்ணா நல்லாருக் காரா
அஆஹா கா ஆனா நல்லாருக்காரு வேலைக்கு போய்ட்டாரு வரலேன் சொன் எங்க மாமனார் ஊருக் போனத அப்றோ என்கிட்ட பேசவே இல்ல
ஃபோன் பண்ணி பேசவே இல்லையா
எந்த நம்பர் கூப்பறதுன் தெர்ல கூப்புடல
அவங்க ம் கேளுங்க கால் பரவாயில்யா மறுப்டி எப்பா வர சொல்லி ஹாஸ்பிட்டல் பதினெட்டா தேதியோடே ஒரு மாசோ அதுக்கு முன்னாடியே போகபோரே இருக்கு பத்து நாள் பத்தோ
பத்து நாள் இருக்கு எடைல போய் கூட்டிட்டு வர சொல்லணு
இவரு பேசற்தில்லையா
இவுரு பேசற்தில்ல மாமா ஃபோன் பண்றதில்ல
கேளுங்க எப்படி இருக்குன்னு
கூப்டு பாக்கணு இன்னைக்குதா கூப்புட்ணு ஏனா பள்ளிவாசல்ல இருப்பாரு கேக்கணு
அப்புறோ உங்க தங்கச்சிக் ல்லா ஃபோன் பண்ணி பேசனீங்ளா
ச்சட்டு இன்னு பேசல பேசணு
சேரி பேச இல் இனிதா பேசணு அவுங்க நேத்து ஊ ட்ரிப் போய்ட்டு வந்ததே ஒன்னெ மணி ஒரு மணி ரெண்டு மணி பக் கோ தா வந்துருக்காங்க தூங்கிட்டுருப்பாங்கல்ல அதனால இனிமே தா திங்க கெழமை உங்க தங்கச்சி புள்ளைக்கு எப்ப ஸ்கூலு
அவுங்ளுக்கு திங்ககெழம தா
அவங்க எல்லாரு டயடா தூங்கிட்டு இருப்பாங்க அதனால கொஞ்சோ நேரோ கழிச்சு கூப்புடணு சேரி அப்பறோ அங்க என்ன விசேஷோ இங்கயே ஒண்ணு இல்ல இப்பதா பக்ரீத் முடிஞ்சுது ஆ நீங்களே எதாவ்து வேற எதாவ்து விசேஷோ சொல்லணு
என்ன வி
உம் இல்ல வேலைக் போயாச்சு
எங்யு போலையா வெளியேலா எங்யு போலையா உ உம் எங்க போறீங்க
பொன்னி
சேரி சேரி யாரெல்லா போறீங்க
உம் நானு மட்டுந்தா போகணு அம்மா வருவாங்ளா தெர்ல பையன தூக்கிட் அம்மா வந்தாங்கன்னா தூக்கிட் போவோ இல்லைன்னா அம்மாட்ட விட்டுட்டு நா மட்டு போயிட்டு போவே
செரி செரி போயிட்டு வாங் போயிட்டு வாங் எங்கேயு போகலையே இப் இப்போதைக்கு எங்கேயு போ போலை டிரிப்பெல்லா ஒரே வேல பிசி அதனால அதெல்லா முடிஞ்சுதுக்கு கப்பறோ பிளான் பண்ணோ சேர் போகணு இனிமேலதா போகணும் அதா சொன்னென்ல வேல பிசி
எப்படி இருக்காங்க நாத்தனா புள்ளைகள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்ளா
ஆ ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போயாச்சு ஒரு புள்ளைக்கு வந்துட்டு திங்க கிழமதா ஸ்கூல் ஆமா பெரிய புள்ளைக்கு மட்டும் ஸ்கூல் தொறந்துட்டாங்க
பிள்ளைக்கு ஸ்கூல் திங்க கிழமையா
கீ திங்க கெழம எல்லாருமே நாங்க நல்லா இருக்கோ கா செரி அவங்க வர்லியா ஆ வரல அதா ஸ்கூல் இருக்கே இப்பலீவுக்கு வரல்லையா அப்ப பெரிய பொண்ணுக்கு ஸ்கூ ஸ்கூல் இருந்தது
செரி
அதனால அவுங்க வரல
செரி சேரி அப்புறோ சொல்லுங்க
அங்க என்ன தண்ணி நல்ல தண்ணிலா வந் அச்சா
நல்ல தண்ணி இனி வரல
ஏன் எப்போ வர்ற தண்ணி உங்களுக் ஓஹோ ஓ அப்பிடியா செரி எங்களுக்கு நால் பகல்ல ஒம்போது மணி ஒம்போது பத்து மணிக்குகெல்லா நிறுத்திடுவாங்க. எங்களுக்கு நாளைக்கு வரோ நாளைக்குதா வரோ சரி இரு கூப்புடுற. சேரி